ஆ அதா மேடம் நா சொன்னேன்ல இந்த மாதிரி எங்க ஊர்ல திருவிழா நட க்குன்ட்டு
ம்ம்
அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷிவன் கோவில் ஒண்ணு இருக்கு எங்க ஊர்ல அது அப்டின்னா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பெரிய வரலாறே இருக்குது மேடம் கோயில் உருவானதுக்கு என்னன்னா சொல்ட்டுங்களா அந்த வரலாறு என்னனு
ஆ ஓகே சொல்லுங்க மேடம்
எப்டின்னா மேடம் இது வந்து வரலாறா சொல்லுவாங்க நம்ம கண்ணால பாக்கல பட் ஆனா வந்து இது வந்து வரலாறா சொ சொல்லுவாங்க எப்டினா ஒரு இரு ரெண்டாயிரோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கனா எங்க ஊர்ல்லா பாத்தீங்கன்னா எப்டின்னா மலப்பகுதி மாரிதா இருந்துச்சா ஓகேங்களா அந்த மாரி மலப்பகுதி மாரி இருக்கும் போது நறைய இந்த கா ட்டு விலங்குகளும் இருக்கு லைக் வந்து பாத்தீங்கன்னா இன்னு வந்து மான்கள் தா அதிகமா இங்க வாழ்ந்துச்சா அதாவது இந்த கொம்பு மான் கிளை மான்கள் இந்த மாரிலா சொல்லுவாங்க அந்த மாரி மான்ல்லா வந்து அதிகமா இங்க வந்து வாழ்ந்திருக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதுக்கு சாட்சியா வந்து பாத்தீங்கன்னா இப்பியுமே எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கொல்லி சைடு எங்களோட கழனி சைடுல்லாம் போனும்னா மான்ல்லா நாங்க இன்னனுமே
மஸ் டாஃப் மோஸ்ட் ஆஃப் எல்லா கொல்லிகல்லா கழனிலியும் மான் இருக்க நறைய ச வாய்ப்பு இருக்குல்ல மேடம்
இருக்கு மேடம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வரலாறா இங்க சொல்லப்பட்டது நறைய ஊர்ல மானுருக் குனு சொல்ல முடியாது கண்டிப்பா கண்டிப்பா வந்து சொல்ல முடியாது நறைய ஊர்ல இருக்குன்ட்டு அது ஒரு சில இடங்கள்ல தா இரு மே மானு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற ஒரு ஊருக்கு போங்கள இப்ப செஞ்சிக்குல்லா போனீங்கன்னா செஞ்சு கோட்ட அந்த மாரி அங்கெல்லாம் மான் இருக்கு மானு கேட்டா இருக்காது மேபி அது அது ஒரு ஒரு எடத்துல இருக்கிற எடத்துல தா இருக்குமே அது இந்த மான்கள் கிளை மான்கள் அந்த மாரிலா வந்து நாங்க ரீசெண்ட்டா கூட எ ஆஃபீஸ்ல பின்னாடி கூட ஒரு மான் பாத்தோ நாங்க மான் மயில் எல்லாமே ப
ம்
அந்த மாரி நறைய மான்கள்லா இங்க வாழற பகுதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இந்த வேட்டை ஆடுறவங்க இருப்பாங்கல்ல
ஆமா
வேடையர்கள்னா சொல்லுவாங்க அந்த மாரி அந்த வேட்டையாடுறவ என்ன பண்ணனா செரி இப்ப நம்ம வந்து மான வந்து வேட்டையாடலா பசிக்காக அப்டின்னு சொல்ட்டு ரெண்டாயிரோ வருஷத்து க்கு முன்னாடி வந்து இந்த மாரி வேட்டையாட்றதுக்கு இந்த அம்பெல்லா வெச்சு எய்திட்டு வந்துனுந்தானா அந்த மாரி வந்துனு இருக்க போது ஒரு மான் வந்து அவ பாக்றா அந்த மான் பாக்கு போது ஓகே அந்த மான் ஓகே இந்த மான வந்து நம்ம அடி க்கணு அடிச்சு வேட்டையாடி சாப்போ ஏன்னா உணவுல்லா அந்த டைம்ல எதுவு இல்லல்ல மாமிசோ இந்த மாரி சிக்கன் இதெல்லா இது பண்ணனுன்னா இந்த மாரி வேட்டையாடி அந்த விலங்குகள சாப்ட்டுவாங்க அதுக்காக வந்து அவ வந்து அந்த ஒரு மான பாத்துட்டு அந்த மான வந்து ரொம்ப நேரமா அம்பு விட் ட்டு எய்தின்னு அந்த மான வந்து வேட்டையாட்லானு சொல்ட்டு பண்ணிட்டே இருந்திருக்கா அந்த மாரி பண்ணிட்டே இருக்கு போது அந்த மான் வந்து அவனுக்கு சரியா அகப்படவே இல்ல அகப்படாம இருக்கறதுனால அது வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருந்திருக்கு லாஸ்டா என்ன ஆயிருக்கு அங்க வந்து அரச மரோ இருக்கு ஒரு அரச மரோ அந்த அரச மரத்து கீழ வந்து சுயம்பு லிங்கமா ஒரு கல்லு மாரி ஒரு லிங்க மாரி அந்த மாரி எதோ ஒன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன சுயம்பு லிங்கமா ஒண்ணு தோன்றி இருக்கு அந்த ஆழ மரத்து கீழ அந்த எடத்துல வந்து என்னன்னா இது வந்து இந்த மான் போய் பின்னாடி ஒளிஞ்சிருக்கு ஒளிஞ்ச ஒடனே இவ என்ன பண்ணி இருக்கா லாஸ்ட்டா ஒரு வாட்டி அம்பு எய்தும் போது அந்த அம்பு போய் அந்த மானோட தலையில பட்டு
அந்த தலையில இருந்து அந்த ரத் த்தோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவன் சுயம்பு லிங்கத்துக்கு வந்து அபிஷேகமா அப்டி வந்திருக்கு அந்த மாரி வந்திருக்கு வந்ததுல இருந்து அதுக்கப்றமா தா பாத்தீங்கன்னா ஊரோட பேரே வந்து அது மூலிமா தோன்றுச்சு அப்டின்ற மாரி வந்து சொல்லுவாங்க அந்த மாரி அ அந்த போர் வந்து பாத்தீங்கன்னா ஆமா சம்திங் பேரு மேடம் அந்த மாரி இது தோன்றுச்சுட்டு சொல்லுவாங்க
ஓகே
அதுல இருந்தே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலு எல்லாருமே நெ நெறைய வந்து பேரு எப்டின்னா இப்போ வந்து காசி இருக்குன்னு வெச்சுக்கோங்களே இது சில பேர்ல்லா சொல்லுவாங்க திருப்பதிக்கு வேண்டிட்டு இந்த கோயிலுக்கு போலா அந்த மாரி காசிக்கு வேண்டிட்டு போக முடிலன்னா கூட இந்த கோயிலுக்கு வரலாம் அப்டின்னு சொல்லுவாங்க நெ நெறைய பேர் மேடம் நெறைய பேர் வந்து எங்க ஊர் கோயிலுக்கு வருவாங்கன்னு வெச்சுக்கோங்களே
நீங்க போயிருக்கீங்ளா மேடம்
அ நானு போயிருக்கே மேடம் நா வந்து ஒரு டுவெல்த் படிக்கும்போது அதுக்கப்றோ காலேஜ் எல்லா படிக்கும் போது போனே பட் இப்பெல்லா நா நெறைய டைம் போற த்துக்கு எனக்கு என்னன்னு தெரில கடவுள் என்ன அழைக்கலையா என்னன்னு தெரில நானே போறதில்ல அந்த மாரிதா மேடம் அதா பத்து நாள் திருவிழா நடக்கு அந்த கோயில்ல தா
ஓ
அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பத்து ஒரு ஒரு நாளு ஒரு ஒரு விதமா எப்டின்னா மொதல் நாள் வந்து முதற்கடவுள் விநாயகன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி விநாயக கர் வந்து விநாயகர் ஊர்வலத்துல சிவனு பார்வதியு வருவாங்க எப்டின்னா ஊர்ல அப்டியே வெச்சு தேங்கா ஒடைப்பாங்க அது காலையிலியு நடக்கு சாயந்திரமு நடக்கு அது வந்து காலையிலியு தேங்கா ஒடப் ப்பாங்க சாய்ந்திரமு தேங்கா வெச்சு படைப்பாங்க அந்த மாரி நடக்கு அப்றோ ரெண்டாவது நாள் வந்து ரிஷப வாகனம் அந்த மாரி எல்லா சொல்லுவாங்க மேடம் மூணாவது நாளு அஞ்சாவது நாளு ஆறாவ்து நாளு அந்த மாரி ஒன்னொன்னா நாக செலைல வரும்
அப்ப எத்தனாது நாள் தேர் ந தேர் நடக்கு
அதா மேடம் ஆறாவ்து நாள் பாத்தீங்ன்னா வந்து அரச மரத்துல சாமி வரு சிவனு பார்வதியு இந்த மாரி ஒரு ஒரு நாளா வந்துகிட்டே இருப்பாங்க கடைசியா பாத்திங்ன்னா ஒம்பதாவ்து நாள் வரு அந்த ஒம்பதாவ்து நாள் என்னன்னா சிவனு க்கு பார்வதிக்கு வந்து கல்யாணோ நடக்குன் வெச்சுக்காங்களே அந்த கல்யாணமும் வந்து ஸ்பெஷல தா இருக்கு எப்டின்னா இப்ப நம்ம வந்து நார்மலா வந்து எப்டி நம்ம நம்மளோட இதெல்லா வந்து மேரேஜ் பண்ணுவோ இந்த வந்து வரிச தட்டு சீர்வர்ச இதெல்லா வச்சி பொண்ணு வீட்லருந்து இங்கே போறது பைய்யே வீட்ல தாங்க அந்த மாரிலா பண்ணுவாங்கல்ல அதே மாரி கொஞ்சோ ரியலஸ் டிக்கா பண்ணுவாங்க சீர்வர்சல்லா எடுத்துட்டு போவாங்க சாமிக்கிங்க இது சீர் வர்ச தட்டெல்லா எடுத்துன் போய் சாமிகிட்ட வெச்சிட்டு அதுக்கப்றோ பாத்தீன்னா அதே மாரி மால மாத்தறது அதுக்கப்றோ வந்து நம்ம வு வீட்ல எல்லா எப்டி நம்ம சாப்பாடெல்லா போடுவோமோ அதே மாரி வாழ எலைல சாப்பாடு போட்டு வருசெல்லா கூட வெப்பாங்க அந்த மாரி அந்த மாரி நெறைய விஷ்யங்கள் வந்து டிஃப்ரெண்டா நடக்கு இந்த சைடு பாத்தீங்ன்னா அது ஒம்பதாவ்து நாளு கல்யாண நட க்கு கல்யாண நடந்த ஒடனே பத்தாவது நாள் வந்து தேர்ல வருவாங்க தேர்ல வந்து சிவனு பார்வதியு வருவாங்க அதுதா ரொம்ப ஸ்பெஷல் எங்ளுக்கு ஏனா வந்து ஊரே சேந்து அந்த தேர வந்து இழுத்துட்டு போவாங்க அந்த மாரி இருக்கு தேர் இழுத்துட்டு போறது அப்புறமா தே இழுத்துட்டு போ ஒரு ஒரு மணி நேர் இப்ப வந்து பாத்தீங்ன்னா இந்த வர்ஷ் ஷோ வந்து ரோடு போட்டாங்க மேடம் நல்லா தார் ரோடா போட்டாங்க அதனால வந்து நல்லா தேரு வந்து நல்லா அழ கா ஓடி வந்து இல்ல மேடம் நா ஒரு கடந்த ஒரு ரெண்டு வர்ஷமாவே தேர் இழுக்கல
ஓ அதெல்லா ஒரு அதெல்லா ஒரு மெமரிஸ் தானே இப்ப நம்ப அடுத்த வர்ஷோ இழுப்போமா நா எதனா ஒரு நல்லது சம்திங்கு அது மாரி இருக்கலாம் அ எப் இப்போமானு நம்மளுக் தெரியாத் நடக்கும் போதே அத வந்து என்ஜாய் பண்ணிக்லால
என்ஜாய் பண்ணிக்கலா மேடம் பட் ஆனா வந் நமக்கொரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இல இப்ப நம்ப ஒரு புதுசா போய் ஒரு ஆ ஃபீஸ்ல சேந்துருப்போ அப்டினுமோது நம்ம ஒட்னே லீவு போட முடியாதுல்ல எல்லா டைமு
ஆ அ
அதனான வந்து அந்த மாரி ஒரு சூழ்நில இல்லனா வந்து நம்ப லீவ் போட்டு ஒரு நம்ம அ ஒர் ரெண்டு மண் நேரோ பர்மிஷன் கூடோ போட்டுருந்திருக்லா ஆல்ரெடி அதெல்லா எல்லாத்தியு எல்லா எக்ஸப்ஷன்ஸையு நான் எடுத்துட்டே ஆனால வந்து என்னால போட முட்ல மேடம் அது தெங் அதனாலே வந்து நா என்னோட ஆஃபீஸ்கு போற மாரி ஆயிச்சு அதுக்கு முன்னாடி பாத் தீங்னா எக்ஸாம் எனக்கு செம் எக்ஸாம் அப்ப ஆனா வந்து பாத் திங்னா லைவ் லொகேஷன் ஏ ஃப்ரெண்டு ஒருத்தவுங்க ஷேர் பண்ணிருந்தாங்க அது வந்து பாத்துருக்கே ஓக் கே தா அது அந்த மாதிரி எதாவ்து ஒன்னு மூலியமா நடந்துரூ மத்தபடி நா அடுத் த்த வருஷோ கொஞ்சோ ஃப்ரீயா இருந்தேனா கண்டிப்பா போவே நெனைக்கிறே
ஓகே
அதா மேடம் அந்த மாரி திருவிழா நல்லா நடக்கூ அதுக்கப்றோ பாத்தீங் ஆனா வந்து இப்பல்லா அந் அப்பஸ் சுலா நடந்த மாரி ஒரு மாரி கஜ் கல கலனு ஊர்லந்து அக்காலா வர்றது அப்டியே ஒரு மாரி இந்த வளையல் கடையெல்லா போய் சுத்தி பாக்குறது அப்றோ பாத்தீங்னா எங்க ஆயாலா ஒரு கடையெல்லா போடுவாங்க அந்த மாரி அந்த மாரி அந்த அளவுக்கா இப்ப நடக்கல மேடம் இப்பலா
இல்ல இல்ல எப்பயுமே அந்த அந்த காலன்றது வராது
அதான் அந்த மாரி அந்த சின்ன பிள்ளைையில இருக்கும ஆனா அந்த டைம்ல இந்த மாரி என்ஜாய்மெண்ட்லாம் இ இப்ப கிடைக்கும் அப்டின்றது தெரியாம போச்சு அந்த மாரி நல்லா நல்லா இருக்கும் அந்த டைம்லல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பட் அந்த டைம்லாம் ஒரு தூக்கம் குழந்தைங்களா இருக்கும் போது தூக்கம் தூங்கிடுவோம் அந்த மாரி அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பாக்கலா பட் அப்பெல்லா நறைய கட வீதி இருக்கும் அந்த கோயில் திருவிழா நடக்கும் போது போய் பாப்போம் பட் இந்த டைம் போனா நெ னச்ச அது போக முடியல பட் நெக்ஸ்ட் டைம் வேணா மேபி போலா அந்த மாரி அதுக்கப்பறோ கடை வீதில்லா பாத்துட்டு சாமில சாயம் ஏனா நைட்டு தேங்கா உடச்சு பழகணோம் அப்டின்னா போய் படச்சிட்டு அதுக்கப்பறோ வர மாரி வந்துருவோம் அவ்ளோதா மத்தபடி இந்த அங்க ஏதாது இந்த கூத்து அந்த மாரிலா வச்சா அங்க போய் பாத்ததுல்லா இல்ல இங்கேயுமே வச்சாங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ ஆர் சும்மாவே என்னா போய் பார்த்தட்டு வந்துருவோம் அவ்ளோதா அந்த மாரி மேடம் திருவிழா இங்க போவோம்
நல்லாதான் இருக்கு தேர் திருவிழாவும் பெஸ்டான ஒரு ஆப்ஷன் நறையா நான் வில்லியனூர் தேர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்
ம் ம்
வில்லியனூர் தேரு அந்த மாரிலாம் நான் நறைய கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப ஸ்பெஷலு அப்பறோ
வந்து எங்க ஆபீஸ்ல ஒருத்தவரு சாரு நீங்க சொல்றீங்கள அந்த ஒரு ஊர்ல இருந்துதான் வந்தாரு ஆக்சுவலி அவர் வந்து என்னன்னா ஆ அவுர் சொல்ற அவருர்கிட்ட வந்து இந்த மாரி உங்க ஊர் தேர் நல்லா இருக்கும்ன்னு ஒரு பையன் சொல்லிட்டு இருந்தான் அந்த சார்கிட்ட ஒனே அந்த சார் சொல்றாரு எங்க ஊர பா கைய காம்ச்சி எங்க ஊர் சைடு கைய காம்ச்சி அத விட முன்னூறு மடங்கு சக்தி வாய்ந்த கோயில் இங்க இருக்குதுப்போ நா அத்தன வருஷமா போயிட்டுருக்கே அப்டி சொல்ட்டு ஆள்றாங்க அந்த மாரி பாத்தீங்ன்னா உள்ளூர் கொளம் தீர்த்தம் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி நம் ஊர் கோயில பத்தி ஊர்ல இருக் காங்க யாருக்கு தெர்ல பட் வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு நெறையா அதிசயமா தெரியுது அது அது மேரி நறையா
சொல்ல முடியாது நம்ம எல்லாருக்குமே தெரியுது சந்தர்ப்பம் அந்த மாரி அமையல போவ வர
ம் சில பேருக்கு தெரியல மேடம் பட் ஆனா வந்து ஆ நறையா பேர் வந்து ஏ காது படயே வந்து சொல்லிருக்காங்க அந்த மாரி நறையா அ திசியங்கள் நிகழ்த்துற ஒரு கோயிலா தா இருக்கு அது இன்னுமே
ஓ
அப்பறம் மேடம் வேற ஏதாது கோயில் இரு
வில்லியனூர் தேர்ல்லா இருக்கு அப்புற இன்னொன்னு வந்து தங்கத்தேர் சொல்லிட்டு கோ ஏதோ ஒரு தேர் ஒண்ணு இழுப்பாங்க தங்கத்தேர் சொல்லிட்டு அந்த அங்க ஆட்டுத்தோள் எல்லா பிச்சி அதுல வந்து பீச்சில்லா அடிப்பாங்க அது என்னானு கோயில் மறந்துட்
ம்ம்
நல்லா இருக்கு அந்த கோயில்ல முக்கியமா வில்லியனூர் தேர் பாத்துருக்கீங்களா உலகத்திலேயே இது தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அந்த தேரு மூணு தேருனா மூணு தேரு ஒரே தரமா இருக்கும் ஆக்சுவல்லா ஒரு க ஃபங்ஸ் ஷன் ஒன்னு போயிருந்த தேர் எல்லாமே வெளிய நிக்க வச்சிருந்தாங்க இப்டி அண்ணாந்து பாக்குற ரொம்ப அழகாந்தது அந்த தேரு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது
ம் ம் ம் ஓகே ஓகே மேடம் அதா இந்த மாரி நறைய இந்த ஸ்பெஷல் டேஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்
ஓகே
அது அந்தந்த டைம்ல வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும் மேடம் அந்த மாரி இருக்கும் தேரு திருவிழா எல்லாமே நல்லாதா இருக்கும் பட் ஆனா அந்த எக்ஸைட்மெண்ட் டக்குன்னு முடிஞ்சுரு அதுதா ஒரு கடுப்பா இருக்கோ ச அதுக்குள்ள எங்க எக்ஸைட்மென்டு
கண்ண போகுதுவோ அதே மாரி இதுவு ஃப்னிஷ் ஆய்டு கேக்குதுங்களா மேடம்
தீபாவளிய கொண்டன் மேடம்
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
அதா அந்த தீபாவளிக்கி முன்னாடி கி முன்னா முன்னால அவ்ளோ ஒரு எக்சைட்மெண்டா இருக்கு நமக் தீபாவளி வருது அப்டின்ட்டு ஆனா தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்ல செஞ்ச பலகாரத்த எல்லா தின்னுட்டு அப்டியே படுத்துக்குன் பட்டாசு வெடிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கு மேடம் அந்த மாரி இருக்கு
ம்
அந்த மாரிதா பாத்தீங்ன்னா எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன்ஸ்லா வந்து நல்லா இருக்கு மேடம் உங்கூர்ல வேற எதாவ்து கோவில் எதனா திருவிழா வருமா மேடம்
ஆமாமா இப்ப இப்ப வந்து அடுத்த வார இல்லாம அதுக்கு அடுத்த வாரோ இன்னொரு ஒரு அம்மன் கோயில் இருக்கு ஆ அந்த கோயில் வந்து கட்டணதுல இருந்து சாமி எடுத்துன்னு போய் வச்சதுல இருந்து எல்லாமே நாங்க பாத்துனுதா இருக் கு சின்ன கோயில் தா ஆனா அதுவு சக்தி வாய்ந்த சாமி தா நல்ல ஒரு நல்ல ஒரு கோயில் அழகா இருக்கு கோயிலு சாமியிமே பாக்க அவ்ளோ அழகா இருப்பாங்க
ம் ம் ம் அது எத்தன நாள் மேடம் அது
அது ஒரு ஒரு நா